ஹலோ கேக்குதா கேக்குதா கோகுல் கேக்குதா கேக்குதா
தினேஷ்ஷு
ஏ கேக்குதடா ஏ கோகுல் கேக்குதா
ஹலோ
கோகுல் லேய் கோகுல்
ஹலோ
லேய் கேக்குதாடா நா கத்தின்னு தாண்டா இருக்க
ஏ கேக்குதா என்ன
ஏய் எனக் கேக்குதுடா
ஆ பேசுனவ
ஆ
ஏ பேசாம என்ன ஊமையாவ இருந்த ஆ
லேய் என்ன பண்றங்
சொல் இப்பதா அவ்வளா இவ்வள நேர என்ன பண்ணிருந்த இப்ப
டேய் பா கீழ போயிட்டு பாப்பா ஆய்ருந்தா சும்மா அப்டியே போய் பாத்துட்டு வரதுக்கு போன
அத வாயத்தொன்னு ஏதாச்சு பேசுனா என்னா அலோ அலோ அலோ அலோனு தா சொல்லிட்டு கெடக்க
என்ன பண்ற
நா என்ன பண்ணே இப்பத்தா வந்த ரூம் பீதிக்கு சீடிக்கு போய் பாத்த சாப்பாடு இல்ல இன் ஆடியபிள்
ம்
ஆ ஆ ரைஸ் வாங்கி சாப்ட்ட காலையிலயு கால்லேந்து சாப்ல ரொம்ப பசி எத்துச்சு ம் அதா சேர் பசி தாங்க முடியாம நைட்டு வெரியு தாங்காதுனு சாப்ட வெளிய போய்
ம்
ம்
அதாங்கா நல்லா சாப்புறா உதயா கோகுல்
ஆமா தா இது முடிஞ்சக்கப்ற என்னன்ன பாத்தாங்க அதயு லாகின் பண்லாம்ல்ல
அ முடியாது
ஏ
எங்க அண்ணா வந்து அது லிமிட் முடிஞ்ச்சி நா அப்பேயே சொன்ன இல்லடா அ ப ஏ எ ய அ ஏ உன்னோரு நம்பரு பர்சனல் நம்பரு அதே இது பண்ண முல்லன்டாங்க
ஆ
பத்து மண் நேரோ முஞ்ச்சின்டா அன்னைக்கு நாத்திக்கெழம என்னா கெழம என்னா நாள் புரிதா இல்யா
ஆ திருப்பி சொன்னா பண்லாம்ல்ல திருப்பி சொல்றது கேளு கேட்டே கேக்குது கேக்குது
ஆ
அத திருப்பி
செரி என்னா நா என்ன சாப்ட்ட வாய்னுவந்த
சிக்கன் ரைஸ் நா லிவர் ரைஸ் சிக்கன் ரைஸ் போல ரிவர்
சிக்கன் ரைஸா லிவரா
சிக்கன்கு பதிலா லிவர போட்டு சாப்டு லிவர லிவர் ரைஸு அதா இது கீர ரைஸு ஈரல்லயா
கீரையா டேய் ஒன்னு டேய் அந்த ஈரல் கொழம்பா ஈரல் சாப்பாடா
ஆமா ஈரல்லையே ரைஸு
எப்பட்றா செஞ்சானுங்க
அத்து ஏ மச்சா வெய் சிக்கன் நம்ம பொறிக்கிறமில்ல சிக்கன் பொறிப்பமில்ல அது மாரி ஈரல பொறுச்சி வச்சு பன்னுவாய்ங்க அ ரைஸ்ல மிக்ஸ் பண்ணுவாய்ங்க சிக்கன் ரைஸ் மாரியே
து நானு சாப்ட்டதே இல்லடா
எ அது அ நா நெறைய வாட்டி சாப்ட்ருக்க
எவ்ளோ
நூரூவா தா சிக்கனுக்கு எவ்ளோ பணமோ ஆ
எது அந்த ஈர்ல வந்து கட் பண்ணி கட் பண்ணி பீஸ் பீஸா போட்டு வச்சுருவாங்லா ஆ
சிக்கன் ரைஸ் இருந்தா எப்டிங்க மச்சா அதே மாரி ஈரல் ரைஸு மச்சா அதே மாரியே
ஆனா ஈ அத சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்காத அதுக் பதிலு ஈர்லு மசாலா போட்டு வச்சம்மா
ஆ
ஆ எவ்ள கூவாண்டிட்டி அதிகமா இருந்தா கம்மியா இருந்தா
காந்தி நல்லாத்தா இருக்க அதுக்கு தா நா இப்டி வாய்ங்கிறது
அங்க போயிட்டு வாங்கினு வந்து ஹாஸ்டல்ல அ பி ஜில சாப்ட்டியா
ம்
ம்
உ
சாப்புறா டே சாப்புறா நல்லா ஒடம்ப ஏத்துறா டே என்ன புடிக்க மாட்டாது போக்குண்ணே சாப்டுதே நித்தினு ஆ சாப்புடுதா
ஆ என்னது
சாப்புதான நல்லா ஒடம்பு ஏண்டா சம்பாச்சுஎன்னடா பண்ண போர சாப்பிடறதுக்கு தானே சம்பாதிக்கிரிய
சஃ
ஏ மல்லண்ணியா
அதல்லா லாமா
அல்ல நா நாம் கி யே கா பாதலயா
மச்சா கேம் வந்து எப்டினு தெரிமா நம் ஃப்ரீஃபைய்யர்க்குள்ள போனாலு அதுவே ஆட்டமெதிக்கா ஸ்பீக்கர்ல போட்ட மாதிரி என கேக்து சென்னைக்குலா
அப்பல்லா இல்லியே எங்கனா போய் பாரு
என்னது
எங்கனா போய்ப்பாரு
நாந்த நா நேத்து கூட போய் பாத்தனே
இப் கேக்குதா
கேக்குது கேக்குது
ஆ லைட் ஆ கேகுத மாதி இக்கிது அவ்ள் தா
ஆ வாங்க ஃப்ரிபேர் உள்ள போய்டியா
உள்ளதா இருக்கே
உள்ளே உக்கானு குரூப்பு குரூப்பு குரூப் ஆகிஸ் பாரே
இது இது வந்து என்ன செய்து சவுண்ட் எல்லா கம்பன்னிச்சு சவுண்ட் கொஞ்சோ சவுண்ட் எபெக்ட் சவுண்டு
ஆ ஸ்குவாடு ஸ்குவாடு குரூப்ப கேன்சல் பண்ணிட்டு ஸ்குவாடு வெய்
க்ரெக்தா
ஸ்க்வாட் வெச்சதுக்கு அப்றோ எப்டி கேக்குது
ஏய் நாட இப்டி கேக்குதுஅ
ஆ
சூப்பரா இருக்குற மச்சா
ஆ அதா கேம் விளையாண்டுக்னே பேசுனா ஒனு தெரியாது
சொ உல்லவா
நா உள்ள வன்ட்ட பாதி
இந்த சிஎஸ் காம்டேரியால போகூடாது நம்ள அட்ச்சு காலி பண்டாங்க சிஎஸ்ல
சி எஸ் ல
என்ன அடிக்குதான சும்மாவே அடிக்கு தான்டா
ஆ
ஃபஸ்டு எல்லா நம்ப எப்டி அடிப்போ சீ எஸ் ல போயிட்டு உள்ள
ம்
கொனாலா நம்பள அடிகிரானுக
செ செ செ வெள்ளிக்கழோ ஊர்
நோட்டிபிகேஷன் ஆப் பண்ட கரெக்டாது நினைக்கிற அப்போ அப்போ வருது நடு நடுல
ம் ம் ம்
ஏ ஆப்ஃபன்டியா
ஆ ஆ ஆப் பண்லேனா
ஆஃப் பண்ணா போயிடுந்தான்
என்ன தோட்டா அ
ஏய் கோகுல்
ஆ
தண்ணி வாங்கிட் வர்லாவா
சேரி சேரி சேரி
டேய் கன்னு வாங்கி குர்றா
கன்னா எப்டி மச்சா நோட்டிபிகேஷன் போகுதிப்டி
டேய் அத அப்பறமா சொல்றான்டா ஃபஸ்டு கன் வாங்க்குடா எனக்கு டேய்
கன்னே நா வாங்ல கண்னே என்டா வாங்கிக்கு உனக்கு நானே கன்னு வாங்காமதா உக்காந்துருக்க
இது இது பிளாஸ் பிளாஸ் கம் போட்டதா மேல என்னா டேய் என்னா அடி அடிக்கறாங்க தெரிமா டேய் சும்மா அடிக்கிறா டேய் எல்லாமே ஃப்ளாஸ் கம் டேமேஜ் பண்ட்ருக்கா டேய் ஏய் என்னடா இவ்வள யோசிக்கில டென்னா கோகுல் டேய் கோகுல் கேக்குதாடா உதயாள அடிச்டான்டா டேய்